கப்றோ
சேர் சேர் அதா அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டே இன்ச்சி அதில்லாம நீங்க பேசது கொஞ்சொ செரியா கேக்ல லாஸ்ட் டைம் அதா கட் பண்ணிட்டே
அது எனக்கு எனக்கு எது கேக்ல அந்த பத்து பத்ர நிம்ஷத்துக்கப்றமா
டென் முடிஞ்சதுக்கப்றோ எதுமே கேக்ல
நா அதால கட் பண்ட்டே எங்க திடீர்னு
ஆமாமா அதா நம்பு நால்வாட்டி டைம் முடிஞ்சிச்சு அப்டின் சொல்ட்டு நானு கட் பண்ட்டே ஆ
ஒங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வெளாடுவீங்க ஃபோன்ல
ஃபோன்ல இப்ப காலேஜு ஆஸ்டல்ல இருக்றப்போ ஃப்ரீ ஃபயர் பசங்கூட சேந்து வெளயாடிட்ருப்பே ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதா
அது ஆ கேக்குது கே பசங்கூட சேந்து ஃப்ரீ ஃபயர் வெளயாடிட்ருப்பே இப்போ வந்து அவ்ளோவா எதுவு கேம்லா அவ்ளோ இன் ட்ரெஸ்ட் இல்ல எதுவு வெளயாட்றது இல்ல கேம் இருக்கு அ மொபைல்ல நறைய கேம் இருக்கு ஆனா இப்ப எதுமே விளாட்றதில்ல
இது வரைக்கு ஐ மீன் இப்போ கேம் இப்போ விளயாட்னத விடுங்க இது வரை க்கி என்னென்ன கேம் விளாடிருக்கன் எது ஞாபோருக்கா நம்ம இது வரை க்யு ஏகப்பட்ட சின்ன வய்சுந்து ஆ ஏகப்பட்ட கேம் விளாடிருக்கோ அதா அதுல எதொன்னு எல்லா உங்ளுக் ஞாபோருக்கா
ஆ இருக்கு நா சொல்றே சொல்றே சொல்றே இ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்ட்ராய்டு ஃபோன் வாங்குனது அண்ணே தா மைக்ரோ மேக்ஸ் தெரிமா அந்த ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாரி வ ருல அந்த அந்த போன் தா வந்து அண்ண ஃபர்ஸ்ட் பேசுவாங்க நா அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹில்கிலியும் ரேசிங்னு இருக்குல்ல ஒன்லி ரேஸ் பிரேக்கு மட்டு அது வெளயாடி இருக்கீங்களா நீங்க இப்பயு இருக்கு ஹில் கிளிம் ரேசிங் இப்பயு இருக்கு அந்த கிரேமு
ஆ ஆ அந்த ஹில் கிளிம் ரேசிங் அந்த காரு வண்டி பாத்
ரு வண்டி ஆ ஒரே ஒரு ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆமா ஆமா ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜா குடுத்துருவாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண பண்ண ஸ் பாயிண்ட் கெடைக்கு ஃபூயல் ஆமா ஆமா அந்த கேம் தா வந்து ஃபஸ்ட் டு ஃபஸ்டு நா விளாடினது அதுதா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு ரொம்
அதென்ன அந்த ஸ்நேக் லேடர் வெளாடுனதுல்லயா ஸ்நேக் லேடர் நம வந்து
நோக்கியோ கேம்ல விளாடு நோக்கியோ மொபைல்ல விளாடுமே அதானே ஆ அதுவு விளாடி இருக்கே ஆண்ட்ராய்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹில் கிளிம் ரேசிங் தா
து ஹேமா ஓகே ஓகே எ நாங்க ஒ நாங்க ஃபஸ்ட் டு வந்து ஒரு கேம் விளாடுனோனா அதுதா அந்த போன்ல போன்லல்ல நது வந்து ஒரு கேத்திக் மாரி வரு இல்ல ஒரு
ஆ ஆமா ஆமா ஒரு இது மாரி
டு தௌசண்ட் கேம்ஸ் அதுல இருக்கு கொறையவச்சுட்டு நம்ம போன்ல விளாடுவோ அது டிவில
ஆமா ஆமா
ஜாய்ஸ்டிக் வச்சி வெளாடுவோ பத் திங்களா அதுல விளாட்லா மரியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பரியோ து ஃபரீ கேம் தா ஃபஸ்ட் விளாடிரது அது அந்த இல் ஏக பட்ட கேம் கொஞ்சோ ஏக பட்ட கேம் இருக்கோ ஆனா எல்லாரு ரொம்ப அடிக்ட் அந்த மரியோ ஏனா அந்த டயத்துல அது ஒரு ஃபீல் அது அந்த டைம்ல கெஸ்ட்ரா நா வெள்யாடி சொல்ல போன ஒரு எய்ட்டீன் செவன்ட்டீன் இயர்ஸ் இருக்கு பக்கோ
ஆமா ஆமா நாங்க வந்து ஆண்ட்ராய்ட் போன் வாங்கனது பிறகுதா அந்த ஒரு இஸு இதுவெல்லா வாங்கிண்டு வருவோ ஒரு ஒரு கேமுக்கு ஒரு சிப் மாரி தருவாங்களே அதான சொல்றீங்க சிப் மாரி வாங்கி நம்ம லோட் பண்ணி ஆமா நம்ப சிப் மாரி வாங்கி அத லோட் பண்ணி நம்ப வந்து டிவில கனெக்ட் பண்ணி அத விளாட்ணு சூப்பரா இருக்கு
ஆமா
ஆ
பாத்து அது கொர்ணு என்னோட எது
இப்பதா வந்து நா வந்து ச அந்த சூப்பர் மேரியோ சொல்றீங்கல்லயா அந்த கேம்ல வந்து பினிஷிங் லெவலே இப் இப்பதா இஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல தா பாக்றே ஓ இதா ஃபினிஷிங் லெவலா அப்படின் சொல்ட்டு போடுவாங்கல்ல அந்த ரீல்ஸ்லா பாத்திருக்கீங்களா
ஆ நீ பாத்ததுதா ஃபினிஷ் லெவல்லா வீடியோ பாத்து நா வந்து ஆமா மோ ஏகப்பட்ட ஸ்டேஜ் இன்னு இருக்குங்ளா
ஆ அதுல வந்து லாஸ்டா
எத்தன லெவல் ஸ்டேஜ் வரயு இருக்கு மொத்தோ நா
மொத்தோ அது அது சரியா பாக்கல ஆனா வந்து சூப்பர் மாரியோ ஃபினிஷிங் லெவல் அப்படின்ற மாரி போடு போட்டுருந்தாங்க அது பாத்துதா
எவ்ளோ கஷ்டப்பட்டு கொட்டிருப்பாங்க ஆ அதுவே அ இது ஃப்ரீயா அதிசயத்த பாருங்க இந்த கூகுள் குரோம்ல வந்து நெட் இல்லனா விளாட முடியு பாத்தீங்களா ஒரு இது ட்ராகன் துரத்திட்டே போகுமே ஆ ஆமா டைனோசர் அது கூட விழுறாங்க ஆனா ஃபன்னா இருக்கு அது பட் ஆனா என்ன நம்மளுதா கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் எடுக்குதுனு கொஞ்ச கஷ் சாட்புட்டு விளையாடிர்ளா ஒரு ரே ஒரு ஸ்கோர் பண்ணிர்லா அத ஸ்கோர் நம்ம நம்ம வச்சு ஸ்கோர நம்ம பீட் பண்ண முடியாது
ஆமா ஃப அதிகபட்சமா பாத்தீங்கனா அதுல வந்து ரெண்டாயிர இதுவுக்கு மேல போவே முடியாது அவ்ளோ ஃபாஸ்ட் ஆயிடு அந்த ஓட்ற இது வந்து ஃபாஸ்ட்டா இருந்தா நம்பால சுத்தமா போ முடியாது
போறது வந்து அதிகபச்சோ மூவாயிறத்தி சில்ற தா ஆனா என்னனா ஸ்டாடிங்கள ஏதோ போயிட்டே இருப்பா கடசில போடுறப்போ அது சூப்ப என்னாது அது ஏக பட்ட ஸ்பீட்ல போ போறது இதுல எங்கருந்து குதிக்கு போது நீ வேற ஆ ஏனா ஜம்ப் பண்ணணு எதுவு தெரியாது
ஆமா இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ் அந்த கள்ளிச்செடி மாரி ஒண்ணு வரு நம்ப தாண்டி தாண்டி போவோ இந்த தௌசண்ட் ஆயிரத்துக்கு மேல போயிட்டீங்கனா மேலந்து பறவெல்லா வரு அதனால நம்புளுக் குதிக்கிறதா இது பண்றதான் தெரியாது அதனாலயே நெறைய டைம் அவுட் ஆயிடு
ஆமா அது சொல்ற சொல்லுவாங்க அதா அந்த மசில்ஸ் நம்ம ப்ரெய்ன் குடுக்குற அந்த கண்ட்ரோல் அந்த மாதிரி யாரெல்லா பண்ணுவாங்ளோ அவுங்களுக் ஈஸியா இருக்கு ரொம்ப கண்ட்ரோலா ஏ அத அமுக்கு இத அமுக்னுனா எது ஒர்க் ஆகாது எதுமே ஒர்க் பண்ண முடியாது ஏனா அ அதுலியுமே வந்து எ இதாகு இதாகும் சில் டைத்துல மேல கீழ அமுகிட்டே இரு ஆனா அ ஆக்சன்ஸ் வந்து லேட்டா வரு அப்டியா
அது லேட் ஆயிச்சினா அப்டியே அந்த ஸ்டாப் நின்னுடுச்சினா நம்ளால வந்து மறுபடியு இது பண்ண முடியாது மறுபடிய ஃப் கேம் வந்து ஃபஸ்ட்லந்து ஸ்டாட் ஆவற மாரி கேம் ஓவர் ஆயிடு
அதுக்கு மேல நா பெர்சா கேமுன்னா பெரிய கேம் எதுவு வெளையான்டதில்ல அந்த ஃபோன்லந்து சும்மா அந்த டைம்ல நின்னுட்டு பட்டன் தா ஃபஸ்ட் ஃபஸ்ட் எல்லா கு பட்டன் தா வரு பட்டன் வந்துதா அடுத்தது வந்து டச்சுக்கு வந்தோ அந்த பட்டன்ல வந்து தா இந்த கேம் ஆ அது இன்னொரு கேம் ஒண்ணு இருக்கு பட்டன்ல ஒரு ஆ பட்டன்லே ஒண்ணு இருக்கு அப்டி இருக்கா ஆனா அது வந்து அந்த கார் கேம் கார் கேம் ஒன்னு இருக்கு
இல்ல அ பட்டன்லயே வந்து ஃபுட்பால் கேம் ஒன்னு நா பாத்திருக்கே ஆனா கார் கேம்
ஆ அது அது வந்து அப் அப்பவோ வந்தது கார் கேம்ங்கின்னறது நம்ம டிராவல் பண்ணி போயிட்டே இருப்போ அதுல ஒரு பிளாக் பிளாக்கா இருக்கு அது வந்து இது பண்ற மாரி
இல்ல இல்ல அந்த கேம்லா நா வெளானது இல்ல அது ஸ்னேக் கேம் விளாடிருக்கே அப்டியு பார்த்தீனா பட்டன் மொபைல வந்து இந்த ஃபுட்பால் கேம் விளாடிருக்கே ஒன்ஸ் கிக் பண்ணா அந்த அந்த கோல் ரீச் ஆவறது அந்த கேம் விளாடிருக்கே ஆ
தே இந்த கேம் பெருசா இருக்கு உண்ம தா அந்த சூப்பர் மேன் ஈரோ அது அது ரொம்ப பெருசானா அதுக்கப்றதா சப்வே சர்பே அதெல்லா வந்துச்சி அதுக்கப்றோ எக்ஸ்ட்ரா எது வெளையாட்ல
ஆமா இப்போ ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு அந்த ஹில்தியம் ப்ளேசிங்கு சப்வே சர்பஸு டெம்பிள் ரன்னு இந்த மூணு கேம் தா வந்து ஒரு நாங்க நாலு அஞ்சு பேர் இருப்போ எப்ப பாத்தாலு அந்த அந்த கேம் தா யாருக் எந்த கேம் புடிக்குதோ வெளையால்லா ஒன்ஸ் அவுட் ஆயிட்டீங்கனா ஒன்னொருத்தருக் கிட்ட தந்துனு அந்த மாரி வந்து மாத்தி மாத்தி விளாடிட்
ஆ ஆமா வீட்ல இப்டிதா தம்பிக்கிட்ட விளாடுறப்போ ஆமா அந்த விளாயாடுதல் மோ நம்ம ன்ன நா ஒரு விளாடிட் தரன்வே அந்த வெளையாடு நல்லா போயிட்ருக்கு அவ கம்னு ஆட்டி உட்ருவா ஆட்டனா அத ஆமா இதாயிடு
ஆமா நீ வந்து தோத் நீ தோத்துட்ட நாங்க வந் து ஒரு நாலஞ்சு பேரு இருப்போ அதனால ரொம்ப பா ரொம்ப ஃபன்னா போவு நீ எந்த கேம் இப்புடி இது விளாடிக்கலா ஒன்ஸ் டைம் விளாடிக்கலா ஆனா வந்து நீ ஒன்ஸ் தோத்துட்னா நா குடுத்தற நா எந்த கேம் வேண்ணா வெளாடுவ அப்டின்ட்டு இதுலே வந்து இது கொஞ்ச நாள்லா வந்து டெம்பிள் ரன்ல வந்து அந்த டைமண்ட் புடிச்சிட்டு கேரக்ட் வாங்கறது வரு இந்த கேரட் ட்டரு வாங்கனு அந்த கேரட் வாங்கனோ அப்ப என்னச்சுன்னா நீங்க வந்து எல்லாருமே வந்து ஒரே கேமே விளால்
பட் அனா டெம்பிள் ரன்ல வந்து அதா பட் அதா சொல்ல போனா அ எது இப்போ இப்போ ஏகப்பட்ட இது இருக்கு அது வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சோ இது இருக்கு ஒரு அப்கிரேட் பிளாட் எப்டின்னா இதுக்கு பண்ற சென்ஸ் இருக்கு என்னத்துக்காக விளாடுறோ என்ன இது பண்றோன்னு இவ டெம்பிள் ரன் எதுக்காக ஓடரோனே தெரியாது
அது ஒரு இது ஒரு கொரங்கு தொடத்தி கொரத்தி த தத் திட்டு வரு நம்மாட்டுனு ஓடிட்டே இருக்கணு அது ஸ்டேஜ் போவ போவ
இதுக்கு அப்பு இல்ல வராது ஆனா நம்ம எங்கயாவது போய் தடுக்கி சவு இதானா மட்டுதா அது வரு பின்னாடி
ஆமா ஒண்ணு வீழ்ந்துருவோ இல்லன்னா இது பண்ணுவோ ஒன்ஸ் இந்த பக்கத்திருப்பத்துக்கு மறுபடியு இதே பக்கோ திரும்பிட்டனா அது இடிச்சிக்கிற மாரி வந்துச்சுன்னா அந்த கொரில்லா வந்து மறுபடியு நம்ப பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரு
அது அவுங்க பாயிண்டா இதுல இப்ப ப்ரீபெய்டு பப் பப்ஜியெல்லா விளாடி இருப்பீங்களா ஏ உங்களுக்கு எதாவது சொல்லுங்க என்ம
பப்ஜி விளான்டதுல ஃப்ரீஃபயர் மட்டுதா விளாடிருக்க
ஆ ரண்டூ ஒண்ணு தா ரண்டு ஒண்ணு தா கிராஃபிக் மட்டுதா டிஃப்ரென்ஸ் தவிர எல்லாரு ஒன்னுதா கன்னு தேடலா இந்து நீ விளாடி இருப்பீங்கள பிரீப்பரி எத்தன இது வரைக்கு எத்தனையோ விளாடிருக்க உங்களுக்கு தோனுத என்னாது என்ன பே என்ன தோனுதோ அத சொல்லுங்க
ஃப்ரீ ஃபயர் பத்தி எனக் ஒண்ணுல்ல அனா பசங்க கூட விளாடம் போது ரொம்ப ஜாலியா இருக்கு நாலு பேர் இந்த ரூம் மேச்சுன் சொல்லுவாங்கல ரூம் மே அ டீம் கோடு கிரியேட் பண்ணீட்டு ரூம் கார்டு போட்டுட்டு ஒரு நாங்க வந்து இந்த ரூம் ஃபஸ் சங்களுக்கு அந்த ரூம் பசங்களுக்கு அப்டின்ற மாரி மேட்ச் போட்டு விளயாடிட்ருப்போ நாலு பேர் ஒரு டீமு அந்த ரூம் நாலு பேர் ஒரு டீமு அப்டி விளயாடிட் டு பேசிட்டு சிர்ச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த டைம்லா
அதா ப அதுக் காதுல நல்லா இருக்கு பட் ஆனா இதுக் வந்து எதோ சொல்லுவாங் இல்லயா ஸ்டோரி இல்ல அந்த மாரி எதோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் குடுக்கறது நல்லா போயிறு இதுக்காக என்ன வேண்ணா எடுத்தவுடனே எல்லாரு எறங்கறோ சுட்டுக்குறோ சுட்டுக்குறோ அவ்ளதா யா இதுல ஒரு பெரிய இதர்ல சர்வை ஆகுறதுகு ஆமா சர்வே ஆகணுனு கேம் பட் கேரட் கொல் யாரு வந்து அதிகமா இது பண்றாங்களோ அவங்க போயா படு பேர் என்னமோ ஃப்ரீ பயரு பட் பண்ணா ரச்சு பா
தே ஒரு ஒ ஒரு ஒரு முற என்னாச்சுன்னா குளோவால் போடம்போது கிரனேட் தூக்கி நம்ம உள்ளயே போட்டு நாங்க நாலு பேருமே இதுவாய்டோ
இது வரக்கி எனுக் குளோவால் போட தெரியாது அது
ஆமா நம் எனது போட தெரியாது ஆனா ஒரு ஓரள்வுக்கு நம்ம சேஃப்டிக் போட்ணுனு போட்டு அன்னிக்கி மொத வாட்டி குளோல் போட்ட உட்னே ஏ ஃப்ரெண்டு ஒருத்த கிரனர் தூக்கி போட்டா குளோவால பட் எங்க டீமே வந்து புஃல்லா பிளாஸ்ட் ஆய்ட்டோ அந்த மரியாய்டுசு அவன
அதா இதுக் பேரு த சொல்வாங் பர் பார்த சம்யா இருக்கு பப்ஜி பப்ஜிகு தமிழ் பேரே வச்சா கூட தா இதாக்கிது இதுக்கு நல்லாருக்கு இலவசங்கிருசு ஏ ஃப்ரெண்டு கூப்டுவா ஏ எ டீ குடிக்கி இப்போ வொல்ல ஆ ஆஸ்டல்லா அஞ்சு மணிக் போய்ட்டு வாடா டீ குஸ்ட்டு வெளிய வர்வோ ஏ வாடா
ம்
இலவச நெருப்புக்கு போலா அப்டிம்பா எங்கடா போறனா ஃபீரி ஃபய்ரு ல்ல நல்லா அதுவு அந்த ஏ நாங்க இருக்கிறப்பதா அது வந்து நல்ல அ ஒப் இதாச்சு ரிலீஸ் ஆச்சு அந்த மா அந்த கேமு
பப்ஜிமே அப்ப அது ரிலீஸ் ஆன அந்த டயத்துதா அதுமே பப்ஜி ஃப்ரீ பய்ர் ரண்டுமே ரிலீஸ் ஆச்சு ஒரே இயர்ல
அந்த உன்னு வந்து அந்த லாக்டவுன் டைம்ல தா பப்ஜி ஃப்ரீ ஃபய்ர்லா வந்து ரொம்ப பீக்கான இதுல இந்தது
ஆமா இ சரி நா அப்புற உன்னோர் கால் பேச்லா அ இருக்கீங் ஃப்ரீயா இருக்கீங்ளா நீங்களே நீங்களே பண்ணுங்க அ பண்ணுங்க நீங்ளே பண்ணுங்